ம்
கேக்குதாடி
ஓ கேக்குது கேக்கு
ஏ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து எங்கயாச்சு போலாண்டி
எங்க போலா
எங்கேயாச்சு போலா ரொம்ப நாள் எத்தன ரெண்டு மாச ஆச்சுல
ஆமா ஆயிருச்சு இப்ப யாரும் இங்க இருக்காங்களா
தெர்ல பசங்கள எல்லா கூட என்ன பண்ணுவாங்க அங்க இங்கன்னு பாத்து ப்பாங்க டர்ஃப் போவாங்க ஆனா நம்ம பாரு நம்ம நம்ம மறந்துறப் போறோண்டி எல்லா ஒவ்வொருத்தங்க பேர
யாரு ஒனக்கா
ஏ ஏ எங்கயாச்சு போலாண்டி ப்ளான் பண்ணிட்டு ரொம்பக் தூரோ இல்லனாலு இங்க மந்தி சாப்டவாச்சு போயிட்டு வர்லா
அப்டியா சரி போலா ஆனா வருவாங்கள கூப்ட்டா அதா கடுப்பு எல்லா ப்ளான் பண்ணிட்டு பின்ன போலனு டென்சன் ஆகு
ஃபஸ்டு வர வராங்குவாங்க கடைசல் டி நா வரலடி அம்மா உடலடி அபுடி வுவாங்க பாரு சுல்லுனு வரு ஆனா நல்லாருக்கு எல்லா ஒட் ட்டுக்கா இப்டி போனா அது நம்ம எப் எப்ப ப்ளான் பண்ணது ஒரு தோட கூட நா நம்ம எப்ப போணோ நம்ம மந்தி சாப்ட
ஆ போனோமே
போனோமே
ம்
ஜாலியா போயிட்டு நல்லா சுத்திட்டு வந்தோமே
டியாதுல
நீ முடியு டி பசங்கள்ல ஆழ்றவங்க இருக்காங்கல்ல அவங்க நெனச்சா முடியு ஆனா அவங்க ஆளுறவங்களோட ஹெட் இருக்கான்ல
ம்
அவ சொல்ட்டு இருந்தாண்டி இப்போ இ ஃபேரோ நடஞ் ஃபேரவல் இப்பதா நடந்சி அந்த ஃபேரவல்க எல்லாத்தட்டையு ஆயிர ரூவா வாங்குனாங்களா அப்ப வந்து அப்ப அவன் சொல்ட்டு இருந்தா இந்த மாரி நம்ம அந்த மாரி நம்ம போலா ஆனா என்ன இப்பவே கூப்ட்டா யாரும் வரமாட்டாங்க ஏன்னா இப்பதா எல்லா ஆயர்வா தந்திருக் சோ இப்பவே நடக்காது ரெண்டு மாச கழிஞ்சு ல்லா நம்ம மறுபடியு அந்த மாரி ஒரு குரூப் பிளான் பண்ணி பண்ண
ஓ பிளான் பண்ணி பண்ண
சார் அங்கிருந்து ஒட்டி கேப்பாரு
வருவாரு அந் எனக்கு டென்ஷனாவது நீ சொன்னீனாலே ஆமா
எனக்கு அவர் துரோகம் பண்டாருரி அவரு எனக்கு நாம் பார்றி ஏ எல்லாரோட வாழ்க்கையிலந்தா
வாழ் சூந்து என்ன என்னமோ ஒரு டைலாக் வருமே விளையாட்டு பிள்ளையா என்னமோன்னு வருமே தீராத விளையாட்டு பிள்ளை
இவரு வந்து இவரு வந்து நம்ம வாழ்க்கையில வளாண்டது போததுன்னு இப்ப இருக்கிற புள்ளைங்க வாழ்க்கையில பசங்க வாழ்க்கைய்யில வளயாடிட்டு தா இருக்காரு
வளான்ட்டே இருப்பரு நம்ம வந்து பாலு ம்
அதுலயு ஆள்றவங்க கொஞ்ச பேரு இருக்காங்க சரியா அவங்கல்லா எப்டி தெரியுமா சார மதிக்க மாட்டேகிறாங்க
இப்படிதா இருக்கணும்ங்கற
அன்னைக்கு என்ன பண்ற ஆனா ஒரு சமைய திருப்பி குடுக்குறாங்கடியா அவனுங்க நம்ம பசங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க சார் மேல ஒரு பாசம் வச்சு ஏ அப்படின நெனைப்பாங்க இவனுங்களுக்கு அது சுத்தமா இல்ல இவனுங்க அன்னைக்கு என்ன பண்ட்டாரு இவர் ஒரே ஒரு ரெண்டு பசங்க வந்து முடிவ வெட்டிட்டு வர சொல்லி கேக்கலனு படிச்ச மொட்டையடிச்சு விட்டார் அவரு அவர் வந்து அங்கேயே வச்சு மொட் டையடிச்சு விட்டரு அதுக்கு நா முட்டி வளந்துட் டுதா நா ஸ்கூலுக்கு வருவே அப்டின் சொல்லி ரெண்டு வேரு வீட்டுல இருந்துட்டாங்கடி
அப்படிதா இருக்கணு ம்
டி வளந்துட்டுதா நா வரு வருவே அப்படின்ட்டு இருந்துட்டாங்க அது எப்போ ஸ்பெஷல் கிளாஸ் டைமு மூடி வெட்டிட்டு வரலன்னு மொட்ட அடிச்ச வி்ட்ருவாராம்மா இவரு
ஆனா ஸ் எங்கப்பா சொன்னதுதா நீ இப்ப குடுக்கு
ரொம்பவு மோச ஸ்பெஷல் கிளாஸ்ல எப்டி வேணா வந்துக்கோங்கன் தான்னடி சொல்லிருக்
இருக்கோங்க ஆமா
பாத்தா முடிவட்டலன்னு அது என்ன தெரியுமா அவரு வந்து ஒரு ரெண்டு பேத் டார்கெட் பண்ணிட்டாரே அப்படின்னா அவங்கள வச்சு செய்வார் எப்படி நம்ம செட்டில ஒருத்தன ஏ டி சி வாங்க போனப்ப மட்டு ஷேவ் பண்ணிட்டு வர சொன்னார்ல அதான் டார்கெட் பண்ணிட்டாருன்னா ஏதாச்சும்லு சொல்லி வச்சு செய்யணு
பாகவே இல்லையாமா அதுக்கப்புறோ நீ யாரு குடுக்குறது வாங்கலையமா ஆன வச்சு நா வாங்கிக்கிறே அ அப்டின்னு சொல்லிட்டு தாங்காம
ட்டுதா அவருக்கு என்ன திமிர்னா எப்டிருந்தா நம்மகிட்ட தான வந்த
உம் அதுதா அது ஒரு இது நம்ம அதுல என்னமோ குட்டுன் போட்ணு போட்டாதான இது க்யு உங்ளுக்கு எங்க கைலதா இருக்கே இருக்கற ம்
என்னோட ஸ்டோரி லைக் பண்ணரி
என்ன போட்ருந்த
டிஸ்ச நா இது அங்க ஸ்கூலுக்கு இஸ்லாம் மியா ஸ்கூலுக்கு மொட்ட மாடில நின்னு நானு போட்டல அது லைக் பண்ணாரு அதுக்கப்ற என்னோட ரெண்டு ஃபோட்டோவ லைக் பண்ல அவுரு
ஆ ரொம்ப பண்ணுவாரு அப்டியே ஷோ இப்டி பண்ணுவாரு
ஆ
நம்ம வேற ஒரு நம்ம வேற ஒரு ஃப்ரெண்டு ஒத்தி இருக்கால தெரிஞ்சுது அவளுக்கு மட்டு ஸ்டேட்டஸ் போட்டா மட்டு எல்லாத்துக்கு லைக் பண்றதென்ன ரிப்ளை பண்றதென்ன எமோஜி அனுப்றதென்ன
ஏ இப்டி பண்றாருன்னு இன்னு தெரில
த்தா
அத எதுக்குப்டி பண்றாரு
கண்ல அப்டியே கண்ணு தேங்கி நிக்கறது அனுப்புறதென்ன அ ரொம்ப அப்டியே ம்
புள்ள மனசுல என்ன வெதக்
அதுதா அந்த புள்ள இல்லைனாலே அந்த புள்ள துள்ளு சொன்னாலே
ஏ ஆ ஆ இப்போ இப்போ அவரு இப்புல்லா பன்னா எப்புரி
உம்
அவரு அது யோசிக்கிணுல்ல இப்ப அவரோட ஒரு சும்மா பண்றாரு அப்டினா அந்த புள்ளைக்கு எப்புருக்குனு யோசிக்கணுல்ல அது அந்த அவரு வயசென்ன இந்த புள்ளை வயசென்ன
அதுதா ம் ஆனா ஒருத்தவங்க சொன்னாங் க எனக்கு அவர பத்தி ரீசன்டாதா ம்ச் அந்தாளு செரியில்ல புள்ளைங்கிட்ட அப்டினு நா சொன்ன இல்ல ஸ்கூல்ல அப்படிலா இல்ல அப்பிடினதுக்கு ஸ்கூல்ல எப்படி ஆ அப்போ சொன்னாங்க ஸ்கூல்ல எப்பிடினு தெரில ஆ வெளியெல்லா அப்டிதா அப்டின் நல்ல கோளோஸ் அவுங்க கூட
ஓ
எனக்கு ஷாக்காயிருச்சு என்ன சொல்றீங்க
எனக்கு அப்டிதாருக்கு இப்போ
ஆ
எனக்கு அப்டிதாருக்கு ஆனா ம்ச் இவரு வந்து நா டி சி வாங்க போனல்ல என்கிட்ட அவ்ளோக்கு எதுமே அவரு பேசிக்ல எதுமே கேட்டுக்ல என்ன காலேஜூ என்ன குரூப் ப்பு ரெண்டு வார்த்த கேட்டுட்டு கடைசில ஆல் த பெஸ்ட் மானு சொல்லி சிரிச்சு அனுப்சிவிட்டாரு அது வந்து எங்க என்னத் தெரியுமா இவரு என்ன பத்தி ஒவ் ஒவ்வொன்னா எங்க அண்ணங்கிட்ருந்து கறக்குறாரு எங்க அண்ணங்கிட்ட கேட்ட எங்க அண்ண என்ன பத்தி கேட் ட்டதுதான சொல்லுவா அவ என்ன பத்தி நல்லது சொல்லுவானா அத கறந்து கறந்து கறந்து அங்க போய் அவங்கன் போய் சொல்லி குடுக்கறது இது எதுக்கிப்டி பண்றாருனு எனக்கு தெரியில இவ இவ் இவரு இதுக்காகவே இவரு ப்பள்ளா பண்றாருல இன்னியு பண்ணுவாரீ இன்னு பண்ணாமலா இருக்க மாட்டாரு இன்னு
இன்னு எதுக்கு பண்ணணுங்கற நம்மதா வெளிய வண்டோல்ல இன்னு எதுக்கு பண்ணணு ஓ எனக்கு என்ன தெரியுமா எனக்கு வந்து ம்ச் இப்ப அவரு அப்புறோ அவரு அவரு கூட நம்ம எல்லா நிக்கிறோன்னு வெச்சுக்கோ எங்க அப்பாலா இரு திரும்ப இப்டி ஏதாவது சொல்லும் போதே எனக்கு சொல்லிரணு
நா வந்து டி சி வாங்குபோதே சொல்லிட்டு வரணுனுதாண்டி நெனைச்சே எனக்கு பண்ண மாரி வேற யாருக்கு நீங்க பண்ணிராதீங்க அவங்க வாழ்க்க நல்லா இருந்துட்டு போட்டோ என்னோட இந்த இது போயிரட்டோ இந்த மாரி வேறு யாருக்குக்கு பண்ணிடாதீங்க அப்படின்னு மூஞ்சியப்பா சொல்லிட்டு வரணும்னு தா நெனைச்சே ஆனா அவ என்ன சொன்னா வேண்டா கடைசியில வரும்போது இந்த மாரி எதுவு சொல்லிட்டு வர வேண்டா ஏன்னா அவ தா என்ட்ட சொன்னது இந்த மாரி அண்ண கிட்ட இந்த மாரி அவனோட அண்ண கிட்ட இந்த மாரி எல்லா இவரு சொல்றாரு அப்படின்ட்டு
ஆ அது இல்லாம எங்க அப்பா கிட்ட சொன்னாருல்ல நான கூட உன்கிட்ட சொன்னப்ப நீ கேக் பாக்கனுன்னு சொன்ன இல்ல டி சி வாங்கு போது
ஏ ஆமா
எனக்கு இருந்துச்சு சொல்லிட்டு வரணுன்ட்டு நீங்களா ஒன்னு உருவாக்கிட்டு நீங்களா பேசிட்டு இருக்காதீங்கனு சொன்ன அது அ
ஆ அதா அதத்தாண்டி நா சொல்லணுனு நெனைச்சே நீங்களா ஒண்ணு நெனச் சிட்டு அது உண்மையா இல்லையானு கூட தெரியாம எதுமே தெரியாம ஒன்னு வந்து நீங்க போய் பரப்ப கூடாது பஸ்ட்டு உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்பறமா நீங்க மத்தங்கள்ட்ட சொல்லணு இது வேற யாருக்கு பண்ணறாதீங்க அப்பிடின்னு சொல்லிட்டு வரனு தா நெனச்சே நானு
ம்
ஆனா அதுக்கப்புறோ கடைசியில சேரி எதுக்கு வரும்போது எதுக்கு மனச சங்கடப்பட வெச்சு வச்சுட்டு பேசா பேசாம வந்துடலாம் அவ்ளோ தான் முடிஞ்சுதானே
உம் இல்ல இனி போணுமே இனி ஒரு டைம் போணும்னு நினைக்கிறேன்
ஆமா இனி ஒரே ஒரு டைம் தான்டி அதுக்கப்புறம் அவ்ளோதான் மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்குறதுக்கு மட்டும் ஒரே ஒரு டைம் தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு டைம் வேனா எல்லாரும் ஒட்டுக்கா சொல்லி வச்சு ஒரே நேரம் போலாமா
ஆஹ் ஏண்டி வருவாளுகளா
ஏய் அப்படி போலாம்ண்டி அவர் ஏதோ சொன்னார்ல அவரு வந்து நீங்க ரிசல்ட் வரும்போது நீங்க எல்லாரும் பேசி வச்சு ஒட்டுக்கா வாங்க மேல ப்ரஜெக்டர்ல போடலாம்
அஹ்
ஆனா அந்த ப்ரஜெக்ட் இருக்கு வந்து இது பாத்தியா எங்கே எத்தன தடவ போட்டால் ஃபோனில போட்டு கூட பாக் க்க முடியல தெரியுமா ஃபேர்வெலுக்கு நீ வரல தான நாங்க போனோம் தானே ஆ ப்ராஜெக்டர் போட்டோம் டி ப்ராஜெக்டரு ஓடுது எல்லாம் ஓடுது நா வந்து அது அந்த பத்து நிமிஷம் வீடியோவ ரெண்டாவது ஒரு தடவ எடிட் பண்ணதா கோதி ஏன்னா ஃபஸ்ர்ட் டைம் பண்ணது வந்து அவசர அவசரமா பண்ணனால என்னாச்சு அவ்ளோக்கா நல்லா இல்ல அப்போ நா என்ன பண்ணிட்டேன் இது பண்ணும் போது நா கரெக்டான மியூசிக் ஓகே கரெக்டான இடத்துல வீடியோஸ் எல்லாம் போட்டு ரெண்டாவது எடிட் பண்ணி பாத்தியா அந்த வீடியோ இல்ல உம் நா பண்ணேன் அந்த வீடியோ தான் ரெண்டாவது தடவ அது போட்டா ப்ரொஜெக்டர் ஓடுது ஸ்பீக்கர் ஓடுது ஆனா என்ன ப்ராஜெக்டர் ஒரு ரெண்டு செகண்ட் முன்னாடி ஓடுது ஸ்பீக்கர்ல சவுண்ட் வந்து கரங் கரான் விட்டுவிட்டு ரெண்டு செகண்ட் தள்ளி ஓடுது
அஹ் அப்போ இது வேற எப்படி பாக்க முடியாதா
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோ ஃபோன தூக்கி அங்க வச்சு ஃபோன்லயே உக்காந்து பாத்துபோம் சொல்ட்டு பிள்ளைங்க மட்டும் ஃபோன வச்சு பாத்தோம் அஹ் அது என்னாச்சு அது அவனோட ஃபோனு ஆல்ர் ஃபோனு அவன் ஏதோ கால் பண்ண ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு ட்ரஃப் டைம்
உம்
போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதனால அத பாக்கல அப்புறம் பசங்க என்ன பண்ணாங்க ஒருத்தன் வீடு இருக்கு செலபிரிட்டி அவன் வீட்டுக்கு போய் பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டு இருந்தானுங்க டி ஒரு நிமிஷம் இரு எங்க அத்த கூப்புறாங்க என்னன்ன கேட்டுக்குறேன்
ஆஹ் சேரி